ம் கேக்க சொல்லுங்க
ம் சேரிங்
அதனால வந்து நீங்க பி எட் பண்ணது பெஸ்ட்டு என்ன‌ கேட்டா ஐடியா
ம் சேரி ஓகேங்க நா ட்ரை பண்றே ஆனா எனக்கு வந்து என்னோட ஆச எல்லாமே எனக்கு நர்ஸ் ஆகணு மெடிக்கல் ஃபீல்டு ல போகணு அப்டிதா என்னோட ஆச அது இல்லாமே எனக்கு மைக்ரோ பயாலஜி படிக்கணு அதா சொல்ல வரே எனக்கு மைக்ரோபயாலஜி படிக்கன்னுட்டு ரொம்ப ஆசை ஆனா என் ஃப்ரெண்ட் சர்க் கில் யாருமே கூட அவங்க ஜாயின் பண்றதா இல்லை அப்டிங்கறதுனால அ எனக்கு தனியா போயிட்டு படிக்கிறதுக்கு எனக்கு அதுலயு உடன்பாடு சரி நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸா சேர்ந்து மொத்தமா பி பி ஏ படிப்போ அப்டின்னு சொல்லிட்டு மொத்தமா போய்டட்டு படிச்சிட்டோ
உஹம்
அதன அதனால அதனால ஆச எல்லாமே மண்ணா போச்சு
அத அதா புரியுது புரியுது எப்டி நீங்கள் அப்டி நீங்க அப்டி எல்லோரு சூஸ் பண்ணப்போ நீங்க அப்போ நீங்கள் எல்லாருமே பி பி ஏ ன்னு வரங்கப்ப அந்த டைம் எல்லாருமே மைக்ரோ பாயாலஜி சூஸ் பண்ணிக்கலாமா நீங்க அப்ப ஏ விட்டுட்டீங்க
அவங்க எல்லா பி பி ஏ தா போடணனு சொல்லியிருட்டாங்க அவங்க பி பி ஏ போட்டது அவங்களுக்கு ஐடியா அப்ப நா சொன்னேன் எனக்கு அது வேணா ஏன்னா நான் எடுத்ததே ஃபர்ஸ்ட் குரூப்பு அப்டிங்கிறப்போ எனக்கு
இப்போ உங்களுக்குன்னு ஒரு லட்சியோ ஒரு ஆம்பிஷன் இருக்குதுன்னா நீங்கள் அதுலையே ட்ராவல் பண்ணி அதிலயே நீங்க போய்ருங்க அட்மிஷன் போட்டு நீங்க படிச்சிருக்கலாமல பேசாமா நீங்க அத ஃவேஸ்ட் பண்டீங்க
வேஸ்ட் பண்ணிட்டே அத இப்ப நெனைச்சி ஃபீல் பண்றே
அ அப்போ வந்து உங்களுக்கு சர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா அந்த டைம் நீங்க கொஞ்சோ யோசிச்சிருந்தீங்கன்னா இப்ப நடந்துருக்கு
கண்டிப்பா யோஸ் கண்டிப்பா யோசிக்காம விட்டுட்டே
ம்
போய்ச்சி இதுக்கப்றோ பேசி என்ன பண்ண முடியு
கரட்டு் தா ஆ ஃபஸ் க்ரூப் அது இப்போ சொன்னிங்களே ஃபஸ் க்ரூப் போட்டுட்டு நீங்க பி பி ஐ இல்ல ரொம்ப இதுதா இந்த டோட்டல் டிஃப்ரன்ஸ் தா எதோ அந்த டைம் உங்குளுக்கு அந்த யோசன வர்ல ஃப்ரண்ட்ஸோட தா நீங்க அப்ப ஜாலியா இருக்லான் முடிவு பண்ணிருக்கிங்க அதனால அந்த டைம் வந்து உங்குளுக்கு தோணாதனால
அதுக்கப்றோ இப்போ கூட நெனச்ச சேரி நர்சிங் போய்ட்டு படிக்கலா அப்டின் சொல்லி ட்டு ஆ ஆனா எங்க வீட்ல வேணான்ட்டாங்க
ம் ம் ம்
எனா என் பையன் வந்து துருத் என் பையன் வந்து துருத்துருன்ட்டே இருப்பான் சேட்ட பண்ணுவான் அவன சமாளிக்குறதுலா ரொம்ப கஷ்டோ அப்டிங்குறதுனால வேணான்ட்டாங்க
ம் ம் ம்
ஓரளவு பையன் பொறக்கறதுக் முன்னாடி படிச்சிருந்தா கூட படிச்சிருக்கலா அதே மே
ம் ஆமா ஆமா உங்ளுக்கு இப்ப இந்த நர்ஸ் சிங் ஃபீல்ட்ல பாத்திங்ன்னா உங்ளுக்கு ட்ரைன்னிங் எல்லா அடிக்கடி போட்டங்ன்னா நீ அப்ப அப்போ பயன விட்டு போற மார்ருக்கும் ஆனா கொஞ்சோ கஷ்ட்டந் தா
ம்
அதுதா மா அது அங்கதா ப்ரச்சன இல்லாடி கூட சமால்ச்சிர்லா
உங்க வைஃப் எந்த இயர்
அவுங்க நைன்ட்டி ஃபை
நைன்ட்டி ஃபையா அப்போ எனக்கு அக்கா தா
ஏ உங்ளுக்கு ஏஜ்ஜூ கம்மிங்ளா இன்னோ
ஆமா எ நா வந்து நைன்ட்டி செவன்
அதா இரண்டு வருஷ தான வித்யாசோ பெருசா ஒன்னு வித்யாச இல்லயே
ம் அப்டிய இருந்தாலு அக்கா தானே
ஒரு ஒரு வயசா இருந்தாலு அக்கா தானேங்க
ம் ம் ம் ஆனா திடீர்னு ஆசப்பட்டட்டாங்க பி எட் படிக்கணுன்னு சேரி அப்டி தா ஜாய்ன் பண்னோ அதா இந்த ஜுன் லாஸ்ட்ல அவ்ங்க எக்ஸாம் இருக்கு படிச்சிட்டுக்குறாங்க செமஸ்ட்டர்ருக்கு
அவிங்களுக்கு அவங்க தொண்ணூத்தி அஞ்சுந்தானே சொன்னிங்க பையன் ஃபோர்த் ஸ்டாண்டட் படிக்க போறதா சொல்றிங்க
தேர்டு தேர்டு அவுங்க்கு அவங்க பி ஜி முடிச்ச உடனே இருபத்து ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க
ஓ சீக்கிரமா கல்யாண பண்ணிட்டாங்களா
நீங்க எத்தன வயஸ்ல பண்ணிங்க
இங்க நா வந்து எனக்கு ட்வொண்ட்டி ஒன்னுன் நெனைக்கிறே ட்வொன்ட்டி ஒன்னா ட்வொன்ட்டிட் என்னா
இல்ல நீங்க தா சீக்ரம பண்ணிருக்கிங்க அப்ப ட்வொண்டி ஒன் ட்வொண்டி டூ னா அப்ப நீங் தான சீக்ரமா பண்ணிருக்கிங்க
அதுவு சீக்கிரந் தா
அ அவுங்கதா அவுங்க கரெக்ட்டா அவுங்ளோட பி ஜி யூ ஜி முடிஷ்ட்டு பி ஜி பண்ணாங்க எம் எஸ் சி முடிச்சு எம் எஸ் சி ஏப்ரல்ல முடிச்சாங்க மே மாச கல்யாணோ
ஓ அப்டியா
முடிச்ச ஒரே மாசந்தா கரெக்டா ஒரே மாச முடிச்ச உனே கல்யாணோ
அது செரி
அதுமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆ அ அரேஞ்சு தாம்மா அதுவே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு வர்ஷோ பாத்தீங்கன்னா வீட் ல நாங்க எங்களுக்கு கல்யாணான புதுசுல மாத்தி மாத்தி எல்லாருமே உடம்பு செ ரி இல்லாம போச்சு அதனால ஒரு வர்ஷோ ஆ பைய டிலேதா இவ இல்லாட்டி அப்பவே அப்பயே அவ அவ ஆ நம்ம ஒன்னு வித்துன்னு ஒன்னே இருந்துருந்தா இந்நேரோ ஃபோர்த் போயிருப்பா
அது செரி ஆனா
ஒரு ரெண்டாயிரத்தி எப்போது எங்களுக்கு பதினேழ்ல கல்யணா ஆச்சா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுதா பைய பொறந்தது
அப்டியா ஒகே ஒகே
நீங்க என்ன மணிரத்னம் ஃபேன நீங்க நீங்க மணிரத்னம் டேரக்டர் ஃபேனா நீங்க
புரியல
மணிரத்தினம் டேரக்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா
புரியல
ம மணிரத்னம் மணிரத்னம் டேரக்டர்ரு
மணிரத்னமா தெரியலையே எனக்கு யாருன்னு
மணிரத்னம் தெரியாதா படல்லா படல்லா பாப்பீங்ளா இல்லைங்ளா
படப் பாப்பே ஏதாவது படம் போட்டா பாப்பே
ம்
ஆனா அதிகமாக பாக்க மாட்டே இந்த புதுசா வருதுல்ல அதெல்லா பாக்க மாட்டே ஆ எனக்கா புடிச்ச படோ விஜய் படோ அந்த மாதிரி பாப்பே
அலைப்பாயுதே படப் பாத்திருக்கீங்ளா
ஆ பாத்துருக்கே
இராவணன் பாத்துருக்கீங்ளா
பாத்திருக்கே
ஆ இப்ப லா லாஸ்டா பொன்னியின் செல்வன் வஞ்சு அது பாத்திருக்கீங்ளா
அது பாக்கலையே
செரி அதுக்கு முன்னாடி எங்கள என்ன சொல்லறது இது மாரி நெறைய பட இதெல்லா எடுத்தது மணிரெத்தினம் டேரக்டரு
அப்டியா
ம்
அது செரி
அது ஏ சொன்னனா மணிரெத்தினம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் டைலாக் ஒரு வார்த்ததா பேசுற மாரி நீங்க பேசுறீங்க அப்டியா ஆமாவா நா நா பெருசா ஒன்னு பேசுனா நீங்க அதுக்கு ஒரே வார்த்த பேசிறீங்க பதில்
இங்க எல்லாமே அப்டியா அப்டியாந்தா போடுவோங்
சேரி சேரிங்க
அதனால பேச முடியல உங்கள் கிட்ட
ம் அத பீஸ்சு விசாரிங்க விசாரிச்சுட்டு பி எட்லே அட்மிஷன் போடுங்க
ஓகே ட்ரைப் பண்ற
இல்ல உங்க டீச்சிங்ல போக இன்ட்ரஸ்ட் இருந்தா உங்களுக்கு டிப்ளோமா கோர்ஸ்லா நெறைய இருக்கு டிஜ இதுகு நர்சிங்க்கு ஷா ஷார்ட் டேமில முடிக்கிற மாரி அது நீங்கள ட்ரை பண்ணிங்கன்னா வேணா என்ன சொல்றது நீங்க இதுகு இப்போ நர்சிங் லைன்ல போளா
உம் உம் த
உங்கள டிஎம்எல் தி அந்த மாரி அந்த மைக்ரோ பாலாஜி குரூப் மாரி இருக்கும் டிஎல் டிப்ளோமா கோர்ஸ் இருக்கும் அதுல்லா முடிச்சீங்கன்னா நீங்க ஷார்ட் டேம்ல ஒரு சிக்ஸ் மந்த் இல்ல நைன் மந்த்த தான் இருக்கும் ஒன் இயர்கக்குள்ளதான் டியூரேஷன் இருக்குன்னா அத வெச்சு நீங்க இது பண்ணலா நர்சிங் உள்ள ட்ரைனிங்க் போலா வுங்களுக்கு நர்சிங் போனா ஐடியா இருந்துச்சுன்னா அது ட்ரையினிங் பண்ணுங்க இல்ல டிச்சிங் லைன்ல் தான் உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா ஆ பிஎட் போட்டுருங்க தயவுசெஞ்சு எம்பிஏ மட்டும் போடாதீங்க
ஓகே ஓகே இப்டியே பண்ற
நான் என்னோட அனுபவத்துல சொல்றே நெறைய பேர் என் பசங்க நெறைய பண்ணாங்க அது ஒரு ஒரு காலகட்டத்துல வீட்லேஇருந்துச்சு எம்பிஏ பண்ணா ஒரு இது அப்படினு மாதிரி இருந்துச்சு ஆ இப்போ வந்து எம்பிஏ பண்ணுறது அந்தளவுக்கு நீங்கள எம்பிஏ பண்றீங்க அப்படின்னா நீங்க சென்னை பேங்களூரு இல்லாட்டி என்ன சொல்றது ஹைதராபாத் அந்த மாரி ஒருவேலைக் ஒரு மாரி உங்க ஐடியா இருந்துச்சா நீங்க எம்பிஏ பண்ணுங்க
ம்
நீங்க உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி ஐடியா இருக்கு அப்டின்னா நீங்கள் பிஎட் பண்ணுங்கள் கவர்மெண்ட்க்ஸாம் வரும் அழகாக அட்டன் பண்ணுங்க உங்க ஊர்லயே உனுகு அழகாய் போஸ்டிங் கிடைச்சுடும் உனக்கு கவர்மெண்ட் வேலைய பாரு காலத்து டென்ஷன் இருக்காது
கவுவர்மெண்ட் வேல ஆனா இங்ககெல்லா இந்த ஸ்கூல்ல ஆ எப்டி சொல்றது ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம நான் வந்து டெம்ப்ரரியா தான ஒர்க் பண்ற
ஆமா
இல்ல அங்கே ஒர்க் பண்றதுக்கு வந்து ரொம்ப காசு கட்டி இது பண்ணுங்கிறாங்க நா அப்டி கூட விசாரிச்சு பாத்த பெர்ம்னன்ட்டா என்ன
இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்ளா இல்ல பிரைவேட்ல வேற வேலைக்கு போறீங்ளா
பிரைவேட்ல தா இங்கேயே பெர்மனன்ட் ஆகுறதுக்கு சொல்லி கேட்டதுக்கு தான்
உம்
டொன்டி லேக்ஸ் கட்னா தான் சேர்லாமா
இல்ல இல்ல அதுல வந்து ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க நீங்க காசுலாம் யார்டயும் குடுத்துற குடுக்காதுங்க ஆ
ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டோடு ஜாய்ன் பண்ணது ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல ஆனா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆமா அந்த அந்த மாரி ஸ்கூல் தான்
அத நீங்க அத நீங்க அத பத்திலாம் யோசிக்காதீங்க நீங்க பி எட் முடிங்க டி ஆர் பிம் டெட நெட் எக்ஸாம் எழுதுங்க முஞ்சளோ பாஸ் ஆயிட்டீங்க அப்டின்னா உங்களுக்கு அது ஏத்த மாரி போஸ்டிங் கெடைக்கும் உங்களுக்கு ஆனா இப்பலாம் மொத மாரிலாம் கெடையாது லஞ்சலாம் கெடையாது அவுங்கள மெரிட்ல மார்க்குனா உங்குளு தண்ண கூட உங்களுக்கு சீட்டு கெடச்சிரும் உங்க அப்பறம்
அதுக்கு நா படிச்சு எழுதனுமே
நீங்க இப்ப பி ஏ படிங்க பி எட் ல என்ன படிக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் தான் உங்க அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு வரும் உங்களுக்கு
கவுர்மெண்ட் எக்ஸாம்ல வருங்க
இப்ப நீங்க பி பி ஏ முடிச்சிருக்கீங்களா அப்டிங்கிறப்ப நீங்க பி பி ஏ பி எடி ல் சூஸ் பண்றப்ப அவுங் ஃப்ஸ்ட் செமஸ்டர் உங்ளுக்கு காமன் எல்லாமே நமக்கு என்ன சொல்றது பி பி ஏ ஃப்ஸ்ட் இயர்கக்கு எப்டி உங்ளுக்கு காமனா அஞ்சு பேர் போல எல்லாத்துக்கு இருக்கோ அஞ்சு பேர் போல வந்துரு ஒரு ஒரு பேப்பர் ரெண்டு பேர் மட்டு உ மேஜர் பேப்பர் இருங்க பி பி ஏ அப்டிங்கறப்ப நீங்க பி பி ஏ ல என்ன படிச்சிருப்பீங்க இது காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்ஸா முடிச்ச சிர்பீங்க கரெக்டிங்களா அந்த பேப்பர் தா உங்ளுக்கு அது பேங்கிங்கு இல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டிங்கு ஆ தியரி அந்த மாரி தா உங்ளுக்கு வந்து பேப் பர் வரு உங்ளுக்கு ப்ராக்டிக்கலா உங்ளுக்கு இதுல எல்லாமே தியரி பேப்பர் தான் பி எட அ பொறுத்த வரைக்கு ப்ராக்டிக்கல கெடையாது நீங்க சம்ஸ்போடறமாரி எல்லாமே தியரி பேப்பர் தா உங்ளுக்கு
ம்
அடடா மொத வந்து ஒரு வருஷந்தா இருந்ச்சுப்பா நா எனக் தெரிஞ்சு ஒரு என்ன சொல்றது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தோம்போதுலா பாத்தீங்கனா ஒர் வருஷ தா இந்துச்சு பி எட் இப்போ ரண்டு வர்ஷோ ஆகிட்டாங்க பி எட்ட
ம் ம் பாப்போ ஏதாவ்து ஏதாவ்து ஒன் ட்ரை பண்லா
படிக்கணுனு ஆசப்பட்டிங்கனா பி எட் படிங்க ஏனா நீங்க ஆல்ரெடி டீச்சிங் ஃபீல்டில் இருக்கனால ஐடியா நா உங்ளுக்கு சொல்றே உங்ளுக்கு
கரெக்ட் தா
இல்லனா நீங்க எதுமே படிக்காதீங்க இப்டியே விட்ருங்க இருக்குற வேலக்கு வேணா போயிட்டு வாங்க அப்டி பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம காசு போய் வீணா செலவு செலவு பண்ணிக்கிட்டு
இப்ப எம் பி ஏ படிச்சா வேல்யூ இல்லங்கிறீங்க
வேல இருக்கு ஓ நீங்க இருக்குற உள்ள அதுக்கான வேல கெடையாது நா சொல்றே
நீங்க சப்போஸ் எம் பி ஏ படிச்சு இந்த அக்கௌண்ட்ஸ் அந்த மாரி வேலக்கு போனா வேல்யூ இருக்கா
ஆஹா அக்கௌண்ட்ஸ் வேலைக் போனாலு நீ என்ன சொல்ற ந சென்னை கோயம்த்தூர் திருச்சி இல்ல பேங்களூர் அந்த மாரி ஊருக்கு போனீங்கனா தா உங்ளுக்கு சம்பளம் நல்ல சம்பள கெடைக்கு நீங்க எம் பி ஏ னு ஒரு டிகிரிய படிச்சுட்டு உதாரண சொல்றே பாருங்க இப்போ உங்கள் ஊர்ல கடயநல்லூர்லயே நீங்க ஒரு ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கடை போ பாஞ்சுரூவா கடைக்போ அது பேச தானே போது ஆனா எம் பி ஏ க்கு பாத்தீங்கனா ஐம்பதாயிரத்துலருந்து ஒரு லட்ச வரைக்கு குடுக்குற கம்பெனிலா வேற இருக்குது சம்பளம்
அப்டியா
அதனால உங்கள போ சொல்றே
ஓகே ஓகே சரி ஓகி பாக்கலாம்
ம் ஓகே
பாய்
உம்